ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்துங்
எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே சாப்ட்டீங்ளா ம் சாப்ட்டாச்சு இன்னைக்கு நேர்த்துலே நாங்க சாப்ட்டோ
ஓ சூப்பர் சூப்பர் மார்னிங் சாப்ட்டே
என்னா ஸ்பெஷல் வீட்ல
இன்னைக்கு வெளியதா வாங்கிட்டு வந்தோ இடியாப்பம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்
அ அ ஏ சமைக்கலைங்ளா
ஆ ஆ இல்ல
ம்
எனக் கொஞ்ச ரொம்ப டயர்டா இருந்த மாரி இருந்தது அதனால வெளிய போய்ட்டு வாங்கிட்டு வந்ட்டோ
ம் சேரி தோழி
ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்ளு இன்னிக்கி கட சாப்பாடு தா சாப்ட்டோ அம்மா வந் பெரிமா வந்தாங்க ஸ்வீட் ஸ்டால் கூட்டிட் போயிட்டு சுண்டல் வாங்கி தந்தாங்க
ஓ ஓகே ஓகே.
அப்றோ அண்ண சிக்கன் ரைஸ் வாய்ண்ட்டு வந்தா அது கொஞ்ச சாப்ட்டே அப்றோ அவ்ளதா வயிறு நொம்பிட்ச்சு
நாங்க அதுதா பிளான் பண்ணோ செரி அது வேண்டா அதிகமா இருக்குன்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் இடியாப்பத்துல முடிச்சிட்டோ
ம் அது அப்டிதா ஒரு மாரி சாப்ட்டாலே தெகட்டிடு நா வேற இன்னிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகாம போயிட்டனா காலேஜ்கு
ஃபஸ்ட்டு டேவே வா
ஆ அதா எனக்கு எங்கம்மாக்கு சண்ட ஆயி
அச்சோ
அதனால நா கோவத்துல சாப்பாடு எடுக்காம போயிட்டே
எப்போ கோவோ வந்தாலு சாப்பாட்டு மேல கோவத்த காட்ட கூடாது
அதா அங்க போயி சிக்கன் ரைஸ் அங்க வாங்குனா நல்லாவே இல்ல
அச்சோ
ஒரு மாரி கடைய்ல செய்யறது கூட அந்த அந்த இதெல்லா ஊத்துறப்ப ச அந்த சாஸ்ல்லா ஊத்துறப்ப வேற மார்ருக்கு ஆனா வந்து இவுங்களே செய்யறாங்க கேன்டீன்ல இவுங்களே செய்றாங்க சுத்தமா நல்லாவே இல்ல அதுக்கு முட்ட சாப்பாடே பரவால்லயாட்டுக்கு அப்புடி இருந்துச்சு
காலேஜ்லயா அது
ஆ காலேஜ்ல
ஆமா ஓகே ஓகே
அப் அத் துவே ஒரு மாரி இருந்துச்சா அப்றோ சாயங்காலோ எங்கண்ணனு இதே வாய்ண்ட்டு ச வந்து குடுத்தா ரெண்டு வாய் சாப்ட்டுட்டு மூஞ்சில அடிச்சாப்ல இர்ந்ச்சு அப்டியே வெச்சிட்டே
ம் அதுக்கு அது அது வாங்கவே இல்ல நாங்க இடியாப்பமு சிக்ஸ்டி ஃபையவு வாங்கி சாப்ட்டோ
ம் இன்னைக்கு நாள்லா எப்டி போனது
ம் நல்லா போச்சு என்ன கொஞ்சோ ரெஸ்ட்டே இல்லாம போச்சி எங்க ஸ்கூல்ல எப்பமே வெனஸ்டே ஆனா கராத்தே க்ளாஸ் வெப்பாங்க இன்னைக்கி கராதே மாஸ்டர் வரேன் சொல்லிருந்தாங்க மார்னிங்கு பாத்தா லெவன் தேட்டிக்கு வர வேண் டியவங்க வரவே இல்ல டூ ப்ரியடு கராத்தே நடந்துருக்கணு அன் தட்டு பிரிவெல் லெஷர் இருக்கு அப்டின் ட்டு என்னோட லெஷர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே
ம்
பாத்தா அந்த டூ பீரியடு க்ளாஸ் வந்துருச்சு அவரு வரவே இல்ல
அ
அப்பறோ பசங்க கூட போய்ட்டு ரைட்டிங் ஒர்க் குடுத்து புக் ஒர்க் குடுத்து அதையு முடிச்சுட்டே நானு
ம்
அதனால ரெஸ்ட்டே இல்லாம போய்டுச்சு
சேரி
ம்
ம் இன்னைக்கி நாங்களு போய்ட்டு அப்டியே சும்மா ஒக்காந்துட்டு அப்டியே வந்துட்டோ
ஓ ஓகே ஓகே ஃபஸ்ட்டு டேன்றனால க்ளாஸ் எடுக்ல
ஆ க்ளாஸ் எடுக்ல
ஓ
போகு போதே வேற டென்ஷனோட போனோமா காலேஜே ஏ இப்ப அலு போறோ அப்டின்ற மாரி ஆய்ருச்சி வேற குரூப்ல வேற மேம் வேற கா நாளைக்கிலா காலேஜ் வரலன்னா அவ்ளதா எந்த ரீசன் னு சொல்லக்கூடாது வந்துர்ணு அப்டின்னோவு தா சே என்னடா பண்றது போய் தா ஆகணுன்ட்டு அவ்ளோ டென்ஷன்லயு போய்ட்டே
ஆ ஆ
அங்க போனா ரெண்டு மூணு பேரு அப்சன்ட்டு ஐயோ அதுக்கு நம் ம்ளுமே இருந்துருக்கலாமே அப்டின்ற மாரி ஆய்ச்சு
ஏதாச்சு பனிஷ்மெண்ட் சொல்லிருப்பாங்களே வரட்டு வரட்டு நா இது பண்றே அது பண்றேன்னு
ஹலோ
ஆஹ் கேட்குதா
ஹலோ
அ கேக்குதுங்களா வாய்ஸ் கேக்குதுங்களா
நீங்க பேசுறது ஒழுங்கா கேட்கலைங்க தோழி
ஆஹ் இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்ப கேட்குது
இல்லயே அவுங்க வரல இல்லைங்களா அவுங்களுக்கு ஏதாவ்து பனிஷ்மெண்ட் குடுத்துருப்பாங்ளே
அவுங்களலா எதுமே சொல்லவே இல்ல நம்ம போகாத நேர தா ஏதாச்சு பனிஷ்மெண்ட்டு இந்த மாரின்னு குடுக்குறாங்க அது நம்ம நேரமா இல்ல என்னனு
அது ஸ்கூல்ல இருந்தே அப்டிதா நடக்கு
அதான் நேர மாட்டுக்கு எல்லாரு போபோது தப்பிச்சிறாங்க
ஆஹ் நம்ம லீவ் போடுறப்ப பீ டி யா விட்டுருப்பாங்க மேக்ஸ் மேமே வந்திரு மாட்டாங்க அவுங்களு அப்சென்ட் ஆயிருப்பாங்க
அதா
நம்ப போறப்பல்லா மாக்ஸா வச்சு அருப்பாங்க பீட்டிக்கு அனுப்பவே மாட்டாங்க
ஆமா
ஃப்ரெண்ட்ஸுங் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா ஐய்யயோ நம்ப இன்னிக் போயிருக்லா போலயேன்ற மாரி தோணு
போயிருக்கலாம் போலயே அத்தா இன்னிக்கி நாங்க சும்மாவேதா இருந்தோ டிப்பாங்க ஜாலியா இருந்துச்சி அடுத்த நாள் போனா அ அ நீங்க சொன்ன மாரி இந்த மேக்ஸ் க்ளாஸ் தா எனக்கு ரோ சுத்தமா புடிக்கே
ஆ ஆ
ஏனா வந் ஏனா ஆனா வந்து மேக்ஸ் கவனிச்சனா நல்லா போடுவ ஒர் அ கவனிச்சனா அப்ப கவனிக்கிறதோட சேரி எப்போ கேட்டாலும் போட்ருவே
ம்
அடே கவுனிக்காம அப்டே பேசிக்கிட்டே இருந்துட்ட அப்டினா புரியாதா அதனால ஒரு சம்மு புரியலங்குவு அப்டே மொத்த சம்மயுமே என் அ அப்டி டென்ஷன் எதுக்கு அப்டின்ட்டு வச்சிருவங்க அதான் வச்சிருவ அ நாய் ட்வெல்த்து போன புதுசுலலா எங்க அதா சார் நல்லா நடத்துவாரு கவனிச்சுட்ருந்த நா இப்டி திரும்புனா கூட சார் வந்து பாத்துட்டு கவனிக்க கூப்ட்டு கவனிமாம்பாரு போக போ அ என்ன ஆச்சு கவனிக்கறதே வுட்டுட்ட சுத்தமா பேசிகிட்டே இதுபன்ன நீ ஃபஸ்ட்டு கவுனினு சொன்ன சார் இப்ப மா லாஸ்ட் பெஞ்ச் தே மா லாஸ்டு பெஞ்சு அடிம்பாரு
எங்கள அப்டிதா‌ லாஸ்ல ஒக்கார வச்சிருபாங்க காலேஜ்ல எங்க காலேஜ் பசங்க சும்மா இருந்தா தான பொண்ணுங்க கூப்ட்டு கூப்ட்டு கூப்ட்டு கூப்ட்டு பேசீட் இந்த முன்னாடி இருக்க ஆம்பள பசங்ல பதினஞ்சு பேரு தான இருந்தாங்க எங்க கிளாஸ் ல இவளுங்க அடங்க மாட்டாளுங்கன் சொல்லி தூக்கி திரும்பி போட்டாங்க முன்னாடியே
ஆ
அப்பதா திரும்பி பேச மாட்டாங்கன்னிட்டு இட்டுனு வந்து முன்னாடி வுட்டாங்க இதுக்கப்ரோ பின்னாடி திரும்புனா மாட்டி தான ஆகணு
ஆமா
அனாலேயே என்ன பண்ட்டாங்க பாய்ஸ பின்னாடி போட்டு எங்கள முன்னாடி உக்கார வச்சிட்டாங்க ம்
இங்கே எங்கப் அ எங்க ஸ்கூல்ல அப்பிடிதா பாய்ஸு கேர்ள்ஸு பேசிக்கக் கூடாது
ஆ அ
பேசிக்க கூட இவுங்க ஆனா வந்து இந்த சை கிளாஸ் டைம்ல ஸ்டெடி டைம்ல வந்து கேள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா போட்டுருவாங்க லெசன் எடு கற போது மட்டுந்தா கம்பைன் பண்ணி ரெண்டு பேத்தயு ஒன்னா ஒக்கார வப் பாங்க ஏனா எங்க ஸ்கூல்ல நெறைய ப்ரச் ஆ டீட்டம்லா தனி தனி தனியா போட்டுருவாங்க அப்ப வந்து எங்க கிளாஸ்ல இருந்து ஒக்காந்துட்டு பக்கத்து கிளாஸ் தா பசங்களா வெளிய கொஞ்சோ பசங்க ஒக் ஒக்காந்துருப்பாங்க அதே மாரி இந்த எங்க கிளாஸ் பக்கத்துலயு வெளிய உக்காந்து வழுச்சுருப்பாங்க அப்ப வந்து இவளுங்க கம்முன்னு இருக்காம அ பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாளுக யாராச்சு ஒருத்தங்க ஃப்ரெண்டுன்னு புடிச்சுக்கிட்டு
ம்
பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து நா அப்பேல இருந்தே பசங்க கிட்டல்லா பேசவே மாட்டே
ஆ ஆ ஆ
இவங்க அப்டியே பேசிகிட்டே இருப்பாளுக எந்த நேரோ பாத்தாலு அநியாயோ மேக்ஸ் கிளா அனே மேக்ஸ் ஸ்டடில்லா வந்துருச்சுனா மே ஆ தெரிஞ்சா தான தெரியாமத்தா பாத்துப்பாளுவ அப்பறோ ஒவ்வொரு டைம் தெரிஞ்சிருச்சுன்னா ஆ சார் ஃபிசிக்ஸ் சார் வந்து மறைவா சொல்லுவாரு அ தேவ இல்லாம வேல பண்றீங்க என்னக்கி மாட்றீங்களோ அன்னக்கி அவ்வளோதா அப்டின்ட்டு
ஆ அதுதா சும்மா பேசினாலே எதுனா தப்பு சொல்லுவாங்களே
அதா நம்ம ஃப்ரண்ட்ஸா பேசுறோ நமக்கு தெரியு ஆனா அவுங்களுக்கு அப்டி
கண் பார்வைக்கு அப்டி தெரியாதுல்ல ம்
அப்டியே வளு பிரேக் டைம்லலா யா ஃப்ரெண்ட்டு யார் யார் ஃப்ரெண்ட் வராளோ பிரேக் டைம்லலா பேசிப்பாங்க லன்ச் டைம்லலா பேசி
அய்யோ எனக்கு கூ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு விஷ்யோ நடந்தது என்ன னா எனக்கு செகண்ட் இயர்லயே மேரேஜ் ஆய்டுச்சி தேர்ட் இயர் முடுச்சிட்டே ஒடனே பீ ஜி அப்ளோ பண்ணே அப்போ அப்ளிகேஷன்லா போட்டு ஃபர்ஸ்ட்டாரு செகேண்ட் வீக்ல அங்க வாக் பண்ணி வெளிய வந்துட்டுருக்கே ஜெராக்ஸ் போட மத்த டிபார்ட்மண்ட் பசங்கல்லா டீ சி வாங்க வந்துருபாங்க அதாவது அவுங்க பீ ஜி படிக்க வரல அப்டியே கன்டினியூ பண்ணாம வெளிய போறவங்க ஒனக்கு ஒரு விஷ்யோ தெரியுமான்னாங்க என்னப்பா சொன்னாதா தெரியு சொல்லுங்க அப்டின் அதுக்கு ஒன்னு இல்ல எங்க டிபார்ட்மண்ட்லயே ஒரு பையே ஒ பின்னாடியே சுத்திட்டு இருந்தா அவெ பேர் கார்த்தி ஆ அவெ உங்க மேரேஜ் ஆயுமே அவெ உன் மேலே பைத்தியமா இருந்தா என்னப்பா சொல்ற எனக்கு கொழந்தையு பொறந்துருச்சுப்பா தெரியுமா இல்லையா அப்டின் ஐயோ ஆமாம்ப்பா இப்ப வரைக்கு உன்ன அப்டிதா நெனச்சுட்ருக்கா எங்க போனாலு கொஞ்சோ உஷாரா இரு அவனு பீ ஜி பண்றன் சொல்லிருக்கா என்னாதா நடக்குது இங்க அப்டின் சொன்னே நானு பாத் த்தா இவெ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லவ் பண்ணானா என்ன இன்னோன்னு பாத்தா ஏ டிபாட்மண்ட்ல ஏ கிளாஸ்லயே மூண் நாலு பேர் எனக்காக அடுச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு நானு தலய கீழ போட்டனா நிமுந்துக்காம போவே ஆனா என்னத் தவர எல்லாருக்கு தெரியு என்னோட விஷ்யோ
ஆ
எல்லாரு எல்லா டிகிரி முடிக்கிறப்பதா வந்து லைனா சொல்றாங்க இவெ இருந்தா அவெ கேட் டா இவெ கேட்டா அப்டின்ட்டு
ம் ம்
ஓ கடவுளே அந்த அளவுக்கு அப்டி போறோமா படிக்குறோமா வந்துடணும் போறோமோ படிக்கிறோமோ வந்துருனும் அப்டி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்தே நாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படிச்சிட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கோஜிகேஷன்னு போனது காலேஜ்ல தான்
நான் வந்து இதில தான் படிச்சேன் ஆனா வந்து இப்போ காலேஜ் தான் உமன்ஸ் காலேஜா மாறிருக்
ஓ ஓகே ஓகே அதுவும் ஒரு ஜாலி டைம் தா ஆ செரி ஆ செரி